ஹலோ ன்ன பண்றீங்க
நாங்களாங்க இப்பதா சமச்சு முடிச்சுட்டு
ஓகே
எல்லாருக்கு சாப்பாடு போட்டுட்டு
நம்ம ரிலாக்ஸ் ஆன டைம்லங்க இது
ஆ ஆமாங்க இப்பதா முடிச்சு என்னவோ பெரிய சாதன செஞ் சமாரி ஃபீல்ங்க
டெய்லியு அதாங்க நடக்குது வீட்ல
ஆமாங்க
ம் நாலு மணி வரைக்கு என்னை கையில புடிக்க முடியாதுங்க
ஆ ஆ ம்
என்னங்க சமச்சீங்க இன்னைக்கி
நானாங்க இன்னைக்கி ரொம்ப நாள் கழிச்சி புளியோதர செஞ்சேங்க
சூப்பருங்க ஏ ஃபேவரேட்டுங்க அது
புளியோதர செஞ்சுட்டு உருளகெழங்கு பொரியல் செஞ்சே அ பக்கத்து வீட் பக்கத்து வீட்ல கறி கொழம்பு வந்துருச்சு இன்னைக்கி
ம்
ம் அதுவு ஒரு கை பாத்துற்றங்க இதுவு ஒரு கை பாத்துற்றங்க ரெண்டு கை பாத்துற்றங்க இதையு சாப்புட்ணுங்க அதையு சாப்புட்ணுங்க ஆனா கறி கொழம்புல ஆ இது நாங்க இத வச்சு சாப்டா சூப்பரா இருக்குங்க புளி புளி சாத புளி சாதத்துல கறி கொழம்பு சாப்டா நல்லாக்குங்க
புளி சாதோ சாம்பாருங்க இது மாரி அ ஒரு காம்பினேஷன் யாருமே சாப்ட மாட்டாங்க ஆனா எனக்கு ரொம்ப உயிருங்க
எனக்கு கறி கொழம்பு தாங்க கறிக்க னா சிக்கன் சிக்கன் வந்து எனக்கு ஆ நீங்க எது எப்புடி குடுத்தாலு புடிக்கு
ஓ
ஆனா அந்த கொழம்பு செஞ்சு ஒரு பக்குவமா செஞ்சு குடுக்குறவங்களுக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு அருமையா இருக்கு கோழி கொழம்புன்னு வாங்க பாத்தீங்களா அப்பெல்லா அது அந்த என்னது அது நாட்டுக்கோழி கொழம்பு வந்து அப்புடி ரசிச்சு சாப்புடுவாங்கோ
ஏங்க இப்ப எல்லாமே கை அப்ப வந்து கையில அரச்சு அந்த பக்குவமே வேற இப்ப அப்டியாங்க
ஆமாங்க அதுன்ன உண்மதா
ம்
ம்
இப்ப வந்து எல்லா மிஷின்னு ம்
ஆனா அந்த டேஸ்ட்டே இல்லதானுங்க இப்போ
சுத்தோங்க
ஆமாங்க அந்த கொழம்பு டேஸ்ட்டோ அந்த சோறு டேஸ்ட்டோ முன்ன மாரில எதுவுமே இல்லங்க
ம் ம்
நம்ம அம்மாங்கல்லா அந்த இத்தனைக்கு அடுப்புல செஞ்சு அந்த பருப்பு கடஞ்சு தாளிக்குவாங்க அப்புடி வாசனைக்கு சுண்டி இலுக்கு சாப்பாடு பசிக்கிது பசிக்கிது அதுக்கு அடுப்பாண்டே போயி உக்கானுக்குவோ இப்ப செஞ்சு வச் சு சாப்டுங்கடானா கூட சாப்புட்றதுக்கு இல்ல
கிள்ளு சாம்பார் வெப்பாங்க ஒரு கிள்ளு என்னங்க அது யாருங்க வெப்பா இனிமேட்டு எங்க பாட்டி ஒ ரு ஆ என்னது அது கத்திரிக்கா கடஞ்சு வெப்பாங்க
வாரே வா ஆ
சும்மா சிம்பிள் தாங்க அது தக்காளி க கத்திரிக்கா போட்டு வேக வெச்சு கடயனு
உம்
என்னன்னா சொல்லுங்க எங்க பாட்டி அந்த ஒரு சிம்பிள் இதுக்கு அந்த இட்லிக்கு செய்வாங்க
உம்
வாய்ப்பே இல்லைங்க அந்த மாரி அவ்வளோ டேஸ்டா இருக்கோ
களிக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு களி இட்லி ரெண்டுதுக்குமே ரொம்போ பிடிக்கோ அந்த கடஞ்சு அரும் ஆ சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்கோ ரெண்டு மெத்தட்ல செய்லா எப்புடி செய்யலானா தக்காளி கத்திரிக்கா தக்காளி கத்திரிக்கா பூண்டு வெங்காயோ இத வந்து நல்லா எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அப்படியே கொஞ்சோ தண்ணி ஊத்தி பச்ச மொளகா இல்லன்னா காஞ்ச மொளகா உங்குளுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அந்த மொளகா யூஸ் பண்ணிக்கலா காஞ்ச மொளகா போட் டோனா ஒரு அஞ்சு மொளகா போட்டுக்கங்க இல்ல பச்ச மொளகா உங்குளுக்கு வேணுனா அஞ்சு பச்ச மொளகா போட்டுக்குங்க போட்டு உப்பு போட்டுட்டு மூடி வெச்சிருங்க கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுட்டு
ம் ம்
ம இத மட்டு நல்ல ஒரு செட்டில செஞ்சீங்கன்னா இன்னு சூப்பரா இருக்குங்க
யோ நா நா சொல்றதுங்க எங்க பாட்டி ஒரு சட்டி வெச்சிருப்பாங்க அத கடஞ்சிருவாங்க இந்த கத் திரிக்கா கடஞ்சல் வெச்சு இட்லியோ தோசயோ அடுச்சுக்கவே முடியாதுங்க அந்த காமினேசன் ஆ அதுல வந்து ரொ ம்பலா போட மாட்டாங்கக எப்பவுமே இருக்காது வீட்ல அதாவது சும்மா ஒரு ரெண்டு காஞ்ச மொளகா போடுவாங்க தக்காளி ரெண்டு இருக்கோ அவ்ளோதா ஆ அது அப்பா அம்முருத மாதிரி இருக்கோங்க
ஆமாங்க ஆமாங்க அதுக்கு ஈக்குவல் எத அந்த காலத்து சாப்பாடுக்கு இந்த காலத்து சாப்பாடுக்கோ நறைய வித்தியாசோ ஒக்காந்து சாப்புட்ற முறையு நறைய வித்தியாசோ ஏ அத கரண்ட்டுல்லா ஆஃப் ஆயிட்ச்சுன்னா நம்ம வந்து வாசல்ல ஒக்காந்து சாப்டுவோ மாடி மேல போய் ஒக்காந்து சாப்டுவோ அந்த நிலா சோறுன்னுவாங்க அப்பா அம்மாலா உருண்ட புடிச்சு குடுப்பாங்க அப்டியே ர வட்டமா ஒக்க வட்டமா ஒக்காந்து சாப்டுவோ அதெல்லா வந்து வேற லெவலுங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவோ இருக்
கெல்லா ஏ சின்ன வயசு ஞாபகோ வந்துருச்சுங்க
இப்ப என்னங்க பண்றது இப்ப இருக்குற வாழ்க்கய விட அந்த கால்த்து வாழ்க்கயே வாழ்க்க தாங்க ம்
போயிட்ணோனு இருக்குங்க சின்ன வயசு வாழ்க்க வந்து எனக்கு வந்து போயிடலாமான்னு இருக்கு என்ன வாழ் என்ன ஜாலியா இருந்தங்க ஒரு கஷ்டோ தெரியாது ரொம்ப ஜாலியா அந்த ஏ ஃப்ரெண்ட்ஸ்களோட ஸ்கூல் படிக்கும்போது வாழ்க்கயே வேறங்க நிஜமாவே சொல்ற இப்ப வந்து எல்லாத்துக்குமே கஷ்டோ நம்மளா இப்ப நா செய்யறது அய்யோ தாங்க முடியுல
ஆமாங்க அப்ப நம்ப அம்மா எப்டி செஞ்சிருப்பாங்க பாருங்க
அதுதா எங்க அம்மாவ நென்ச்சா பெருமையா இருக்கு எப்டி இவ்ளோ பிள்ளை வளத்தாங்க அவங்க
ஆ ஆமா நம்ப பாட்டி மார்ல பன்னெண்டு பதினாலு பதினெட்டு டசன் கணக்கல பெத் தாங்க அந்த கொழந்தைங்களை வளத்தாங்க அவங்களுக்கு பதினாலு பசங்களுக்கு கல்யாண பண்ணாங்க அவங்க குழந்தைங்கால பாத்தாங்க அவங்கல்லா இன்னு கிரேட்டுங்க
ஏங்க ஒரு புள்ளையை வளக்குறதுக்கு திணறதுங்க எனக்
ஆமாங்க என்ன கஷ்டப்படுறது ம்
உண்மை தாங்க நீங்க சொல்றது உண்மை தாங்க
அப்டி தங்க போது லைஃப் என்னங்க ஒரு வா ஒரு நாள் நகத்துறது பெரிய யுகமா இருக்குங்க என்னடா இன்னைக்கு என்ன நடக்கு நாளைக்கு என்ன நடக்கு நியூஷ்ங்கலா பாத்தா கஷ்டமா இருக்குது பொட்ட பசங்களையு பயமாக்குது அம்பல பசங்களையு வெளில உடுறதுக்கு பயமாயிக்குது வாழ்க்கை வாழ்றதுக்கு பயமா இருக்குது ஆனால் அப்போ அந்த காலத் துல வந்து வாழ்க்கை ரசிச்சு வாழ்னு புரியுதுங்களா பய இல்லாம ஒரு ஒரு நாளு ரசிச்சு சாப்பாடு அம்மா என்ன செஞ்சுருக்குவாங்களோ ஸ்கூல்க்கு போனா பிரண்ட்ஸ்ங்க கூட என்ன பேசலா என்ன வாங்கி சாப்புற்றதுக்கு ஒருரூபா கொடுப்பாங்கள
போனுங்க வாழ்க்கையே கெடுத்து போச்சு பசங்களோட நேத்து ஒரு பங்க்ஷன் போயிருந்தோ ஏப்புள்ளைங்க இவரே எங்க வீட் விட்டுக்காரோட அண்ண பிள்ளைங்க எல்லா உக்காந்து தனியா போன் பாத்துக்கிட்டு இருக்காளுங்க கோவனா கோவ நா அதா சொல்லுவே நாங்கல்லா வந்து ஒரு ஊருக்கு போனா எங்க கையில போன் இருக்காது எல்லாரோட பேசுவோ எவ்வளவு ஜாலியா இருப்போ நீங்க ஏண்டா இப்புடி பண்றீங்க அப்டின்னு நா திட்டுவே என்னத பண்ணுங்க அந்த போன் வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க பிள்ளைங்க எல்லாரு கையிலையுங்க எல் பங்க்ஷன்ல பாருங்க ஆளுக்கு ஒரு போன் வச்சுக்கிட்டு முலையில உக்காந்து இருக்குதுக இவங்க எதுக்கு பங்கக்ஷனுக்கு வரணு
ம் எனக்கு கூட இந்த பங்க்ஷன் டைமிம்மில இந்த பசங்க வந்து ஒன்னா சேந்து உக்காந்து சின்ன சின்ன பசங்களா அழகாக விளையாடிட்டு டான்ஸ் ஆடின்னு ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சுக்குனு ஒரு மாரி ஜாலியா இருக்கு அந்த வைப்பே இல்லங்க இந்த பசங்க கிட்ட அதுங்க பாட்டுக்கு ஒரு செல் வச்சு யிக்குதுங்க அதுங்க பாட்டுக்கு ஒரு நொட்டிட்டு உக்காந்துக்குதுங்க அதுங்க பாட்டுக்கு போதுங்க ஆ சொல்லுங்க
ஏ விளையாடவே தெர்லங்க
தெர்ல ஆமா கரெக்டா சொல்லுங்க
நாங்கல்லா இந்த வெ வெ வெளிய வந்த அவ்வளோ கேம்ஸ் விளையாடுவோ ப்ரெண்ட்ஸோட விளையாடுவோ பேசிக்குவோ அது எவ்வளவு நல்லா இருக்கு இந்த பிள்ளைங்க ஒண்ணுமே தெர்லங்க போன் போன் போன்
ஆமா போன்லேயே போதுங்க கால அதுல நன்மையு இருக்கு தீமையு இருக் குங்க ஒன்னு அதாது நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க கூகுல்லா சர்ச் பண்ணி உடனுக்குடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உடனே வந் து என்ன இன்ஃபர்மேஷன்றது பா பா ஒரு மெசேஜ் மூலமா பா பரவிக்கிறு அனுப்பிக்கிறோ எல்லாமே இருக்கு ஆனா அ இதுவே அடிட் ஆயிருந்தாலு ஒரு மாரி பயமாவு இருக்கு ஒரு பதட்டமாவு இருக்கு அடிட் ஆயிட்டா நாளைக்கு எதுனா மென்டலி உங்களுக் எதுனா ப்ராப்ளம் வருமோ அ ஆல் ஆல்ரெடி கண்ணு போயிடுச்சு அதுக்கு அப்பறம் முதுகு போயிடுச்சு இது உக்காந்து உக்காந்து உக்காந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க பசங்க அதெல்லா கூட ஒரு பய்ய இருக்குங்க என்னங்க பண்றது அப்பா எத நெனச்சு பயமா இருக்குங்க இதுதா நெனச்சா பயமான்றதுலா இல்ல ம்
அ ஒரு ஃபோன்னு ரொம்ப இங்க பிள்ளைங்கள மாத்துது கையிலயே குடுக்க கூடாதுன் நெனச்சாலுமே அங்கதா போதுங்க ஒரு ஃப ஒரு நேத்து ரொம்ப கடுப்பாயிட்டேங்க ஒரு ஒரு வீடு கிரகபிரவேச பண்ணோ எல்லாரு போணுங்க ஃபோன்னு ஃபோன்னு சின்ன பிள்ளைளந்து கொழந்தையிலிருந்துங்க எல்லார் கைலியு ஒரு ஃபோன்ன குடுத்துற்றாங்க அம்மா அப்பா ஏன்னா வேற கண்ட்ரோல் பண்ண முடியில
ஆமா
அது என்ன பண்றது பிள்ளைங்க அமைதியா இருக்கணு சேஃபா இருக்கணு அப்படியு சொல்றாங்க அவங்க என்னங்கப்போ ஒரு சின்ன பாப்பாங்க நேத்து பாத்த கத்திக்கிட்டே இருந்தா ஃபோன குடுத்த உன்னே சைலன்ட் ஆய்ட்டா எனக்கு சிரிப்பு தா வந்தது என்னடா
இங்க கேளுங்க சாப்பிட வெக்கிறதுக் போனுங்க
அ
சாப்ட வெக் கிற்துக்கே இல்லைங்க அது குடுத்தாதா சாப்டுவாங்க கொழந்தைங்கோன்றாங்க நா இன்னத்த சொல்றது போங்க ஒன்னு சொல்றதுக் இல்லே
அப்டிதா சொல்றாங்க எல்லா
ஆமா என்னத்த சொல்றதுக்குன்னே தெர்லே ஐயோ ஏங் கேக்குறீங்க ஏங்க கொழந்தகிட்ட இப்பயே ஒரு வயசு கூட முழுசா முடிக்கலிங்க அழ கா எடுக்குதுங்க கால் கால் எடுத்து இப்டி டக்குன்னு இப்டி நம்மளுக் கூட அது தெரியாது
ம்
ஏங் கேக்கிறிங் போங்
பயம்மா இருக்குது புள்ளைங்கள பாத்தாலே
ஆமாங்க வாந்தைங்ளுக்கு பயமா இருக்குது பெரியுங்ளு பெரியுவங்க கூட இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட எங்கேங்க அவ்ளோ ஆசையா உக்காந் பேஸ்சறாங்க யாரு பேசிக்கிறது இல்லங்கோ அவர் ஒரு ஃபோன்னு இவர் ஒரு இந்தம்மா ஒரு ஃபோன்னு அவ்ளதா
எங்க வீ என் நம்ம சொல்றோ நம்மளு அப்டிதாங்க இருக்கோ
ஆமாங்க சொல்லினுக்கிறது என்னமோ உண் உண்மதா ம் ம்
எங்க அப்பா அம்மா எல்லா அவ்ளோ பேசிப்பாங்க ஒரு கணக்கு போடுவாங்க ஒரு வீட் ல என்ன நடக்குது இன்னைக்கு எல்லா என்ன நடந்ததுன் பேசிக்குவாங்க இப்ப அப்படியாங்க எல்லா ஃபோன் எல்லாமே ஃபோன்ல ஒரு மெசேஜ் அன்ச்சு உட்றாங்க ஹாய் ஹலோ எங்க இருக்கே எல்லாமே போன்லே. முடிஞ்சுடுதுங்க
ஆமாங்க அய்யோ ஏ கேக்குறீங்க ஒன்னு சொல்றதுக் இல்ல போங்க நம்ப சொல்லி சொல்லி நம்ம பேசுறதா ரொம்ப இதாய்ப்போச்சு
ஆ ஆமா பேசுவோ நம்ப பேசுவோங்க நம்ப பாய் ம்
ஆ இருங்க ஒரு நிமிஷ இருங்க.